ஹலோ
ஹலோ விக்னேஷ்
ஹலோ சஞ்சய்
ஹலோ
ஹலோ சஞ்சய்
எப்படி இருக்குங்க ஹலோ விக்னேஷ் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறாய்
இன்று இரவு என்ன சாப்பாடு
இன்று இரவு சிக்கன் பிரியாணி
இங்கயூம் சிக்கன் பிரியாணி தா
சிக்கன் பிரியாணி அருமை நான் இப்போதுதான் சாப்பிட்டு முடித் லோன் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்
நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறே
அருமை அங்கே என்ன உணவு
பிரியாணியோட சேர்த்து ரசோ சோறு சாப்பாடு வெள்ள சோறு
பிரியாணியுடன் சேர்த்து இவற்றையெல்லாம் சாப்பிட்டாயா
ஆமாம்
இப்பற எத்தனையூம் ஜீரணிக்க முடியுமா
ஆ அதுக்கு குளிர்பானோ வச்சிருக்கே
குளிர்பானம் குளிர்பானம் குளிர்பானம்லாம் வேண்டாம் இயற்கையாக எலுமிச்சை சாறை கொஞ்சோ கலந்து குடியுங்கள் நண்பா
அப்டியா
ஆமா
நாளைக்கு கால்ல எங்கயாவது வெளியே போறீங்களா ஹலோ சஞ்சய்
இன்னிக்கு சி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நான் தான் செஞ்சேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு விக்னேஷ் உங்களுக்கு எப்டி செஞ்சோன்னு சொல்லுட்டுமா
ஆ சொல்லுங்க எப்டி செஞ்சீங்க
சமையல் செய்யறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு எனக்கு மசாலா வாசனை வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ச்சு எனக்கு சமையல் செய்யறது ரொம்ப புடிக்கும் என்னா ஒரு மன அழுத்தம் கஷ்டம் எது இருந்தாலும் சமையல் செய்ஞ்சனா அமைதியாயிடுவோ உனக்கு எந்த சமையல் பிடிக்கும் விக்கி
எனக்கு மட்டன் பிரியாணி தா பிடிக்கும் இன்னிக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்காங்க ம்
மட்டன் பிரியாணியா
ஆ
ட்டன் பிரியாணி செய்ய தெரியாது ஆனா எனக்கு தோச பொதித்த சாதம் சிக்கன் கொழம்பு இதெல்லா செய்யறது ரொம்ப புடிக்கும் வாரத்தோட கடைசில வீட்ல நா தா சமையல் செய்வே
அத்தா எப்பிடி பண்ணுவீங்க என்னா பிரியாணி
ஏ நம்ம சிக்கன் பிரியாணி எல்லாமே நா
சிக்கன் பா சிக்கன் பிரியாணிலயே நெறைய வெரைட்டி இருக்கு அந்த பிரியாணி என்ன பண்ணுவீங்க
சிக்கன் பிரியாணிய நம்ம இந்தியன் ஸ்டைல்ல வீட்ல என்ன வீட்டு முறைப்படி பொன்னி அரிசி போட்டு சாதத்துல செய்யறது
ம்ம் மேல நாளைக்கு ஏதா வேலை இருக்குங்
காரம்மோ காரம் மட்டும் குறைவா இருக்கும் மத்தபடி டேஸ்ட் அருமையா இருக்கும் எப்பவு
ம் சிக்கன இப்ப அரி சி ஒரு கிலோ போட்டா எத்தன கிலோ சிக்கன் போட்ணு
அரிசி நம்ம எத்தனை ஓ நீங்க எத்தனை பேரு சாப்புட்றீங்க
நாங்க வீட்ல ஆறு பேர் இருக்கோ உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க நீங்க எப்டி செய்வீங்க
நாங்க அஞ்சு பேரு
சிக்கன் நீங்க இப்போ ஆறு பேருக்குன்னா நீங்க வந்துட்டு சிக்கன் ஒரு ஒன்ரைகிலோ போட்ணு ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்ரை கிலோ போட்டாதா ஆ இப்ப பெரிய பெரிய பீஸா வெட்டி ஒரு பீஸ் வந்துட்டு எத்தனோர் கிராம் இந்த இந்த கணக்கா வெட்டுனா கறி கறிக்கடையில போனீனா தொண்ணூத்தஞ்சு கிராமக்கு அவரு அத ஏத்த மாறி சொல்லுவாரு நீங்க அப்டி பண்றப்போ பீஸ் எல்லாருக்கு கரெக்டா வரும் ஒரு மூன் மூனு பீஸ்சாச்சு வரும் அப்டி சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் கறி கடைக்காரன்கிட்ட
ம் பிரியாணி குக்கர்ல செய்வீங்களா தம் போட்டு அந்த நார்மலா செஞ்சா அடுப்புல செஞ்சா நல்லா இருக்குமா இல்ல கேஸ் அடுப்புல
பிரியாணி இன்ட்ரெஸ்டா கேட்டீங்க அதாவது கி இப்ப பிரியாணி வந்துட்டு நீங்க குக்கர்ல செஞ்சீனா அவ்ளோளக்கு நல்லா இருக்காது எப்டி ஓரளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பட்டு ரொம்ப நல்லா எல்லா இருக்காது நீங்க இதே ஒரு எடத்துல ஒரு நல்ல அடுப்பு வச்சு பெரிய இதா குண்டாவ ச்சு ஃபர்ஸ்ட்டு எண்ணெய ஊத்தி அப்றோ பட்ட கிராம்பு ஏலக்கால்லா போட்டு அதுக்கபறோ கொஞ்சோ வெங்காயம் கொதி வந்ததுக்கப்றோ நல்லா கொதிச்சக்கப்றோ நல்லா போட்ணு வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா ஆவற வரைக்கு வெயிட் பண்ணிட்டு ஒருயே நீங்க அஞ்சு ஆறு ஆறு பேருக்கு சமைக்க தான சொன்னீங்க ஒரு எட் எட்டு ரா பச்ச மிளகாயோ ரெண்டாக்கி கீறீட்டு அற போட்டு அதுக்கப்பறோ கொத்தமல்லி புதினா கருவேப்புள்ள கடைசியா லைட்டா கொஞ்சோ இதெல்லா போட்டு நல்லா ஒரு பதமா வர வரைக்கு வேக விட்டுட்டு
அதுக்கப்பறோ இஞ்சி பூண்டு விழுது
இல்ல மட்டன் பிரியாணி செய்றதுக்கு இதேதா ப்ரொசீஜரா இல்ல வேற ஏதாவது மாத்தனுமா
இல்ல இல்ல மட்டன் பிரியாணிக்கு இதே மாறிதா ஆனா கொஞ்ச அது டிஃப்ரெண்ட்டா வரு
எப்படி என்ன டிஃப்ரெண்ட்டா வரு வேக வைக்கறதுலயா இல்ல தண்ணி ஊத்துறதுலயா
இல்ல இல்ல பஸ்ட் சிக்கன் பிரியாணின் சொல்லிட்டு அப்பற மட்டன் பிரியாணி சொல்ல கூாது இப்போ சிக்கன் பிரியாணி அதுக்கேத்த மாறி பௌத்தா இஞ்சி பூண்டு வெழுது உள்ள போட்டு ஆமா இஞ்சி அளவு கம்மியா ஓரளவுக்கு இருக்கனு இஞ்சிய விட இஞ்சிய விட பூண்டு அதிகமா இருக்கு
ம்
அந்தளவுக்கு போட்டுட்டு நல்லா பச்ச வாச போற அளவுக்கு நல்லா கிண்டுங்க கிண்டிணத்துக்கு அப்பறோ உங்களுக்கு ஒரு வாச வரு அந்த இஞ்சி பூண்டு நல்லா வந்தங்கிடுச்சு அப்ப நீங்க என்ன பண்ணலா சிக்கன எடுத்துட்டு போட் சிக்கன போட்டுட்டு சிக்கன மறக்காம கழுவிருணு எந்த கடையில வாங்க கழுவிருனு அதுதா நல்லது வாங்கி சிக்கன போட்டு
லைட்டா கொஞ்ச உப்பு போட்டு கல்லுப்பு தூளுப்புல்ல நல்லா முக்கியமானது கல்லுப்பு தூளுப்பு போட்டினா டேஸ்ட் எப்டி இருக்கு கொஞ்ச மாறு கல்லுப்பு போடுங்க கல்லுப்பு போட்டு நல்லா கிண்டுனீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சிக்கன எப்படி சொல்றதுன்னா இஞ்சி பூண்டுகளோட அந்த சிக்கன் சிக்கன் சாப்ட்டோ அ ஃபிளேவர் அ அதேதா அது வந்துடு அது வந்த ஒனே என்னாகு கொஞ்ச மூடி வெசச்சுறு தட்டு பெரிய தட்டா எடுத்து அந்த இது வெள்ல போகாத மாரி மூடிர்னோ அந்த வாசன நறுபணு ஒரு ரெண்டு நிமிசோ கழிச்சு கொஞ்ச மிதமான இத வச்சிருந்து ரெண்டு நிமிஷ கலிச்சி நீங்க எடுத்தீங்கன்னா
ம்
போது ஒரு வாசனை வரு அந்த வாசனை வந்ததுக்கப்பறோ நறுக்கி வச்சிறுந்து தக்காளிய ஆட் பண்ணணு என்னடா தக்காளி இவ கடைசியா ஆட் பண்ண சொல்றானே அப்டின்னு யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டே தக்காளிய ஆட் பன்னோனா அது டிஃப்ரண்டா இருக்கோ ஆனா இந்த பிரியாணி விஷயத்த பொறுத்த வரைக்கு பெரிய துண்ட்டு அதுக்கப்பறோ தக்காளிய துன்ட்டு அதுக்கப்பறோ கொஞ்ச மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எப்ப எது செஞ்சாலு மஞ்சள் தூள் கண்டிப்பா சேத்துக்கனு ஏன்னா மஞ்சள்ள வந்துட்டு கொஞ்ச நோயெதிர்ப்பு சக்தி இருக்கு அதனாலதா அந்த காலத்து முன்னோர்கள் தா மஞ்சள்ளு கொஞ்சமா சேத்திக்கினோ மஞ்சள் சேத்ததுக்கப்பறோ மொளகா நல்லா
என்ன என்ன மொளகா கொட மொளகா இருக்கு வர மொளகா இருக்கு
கொட மொளகால்லா தேவல்ல நம்ம வர மொளகா இருக்குல்ல கொடமொளகா நீங்க ரைஸ்சு அந்த மாரி போடலா தப்புல்ல வரோ ஆ
சிக்கன் பிரியாணிக்கு என்ன சைடிஸ் எடுத்துப்பீங்க இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைய்யா இல்ல மட்டனு அந்த மாரி ஏத குழம்பு கிரேவி அதாவது இந்த தால்ச்சா அந்த மாரி ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா
தயிர் பச்சடிதா நம்ம என்னைக்கு இனிமேதா சைடிஸ் ஒரு தயிர் பச்சடி இல்லனா முட்ட முட்டய ஒரு பத்து நிமிஷ வேக வச்சுட்டு உப்பு போட்டு தண்ணில அதுக்கப்பறோ கொஞ்ச பச்ச தண்ணில போட்டு எடுத்து நல்லா உறிச்சி சாப்டா சைடிஸ் சூப்பர இருக்கு இப்போ பிரியாணி டாபிக் வருவோ வாங்க எல்லா கறிக்கிற பிரியாணி பிரியாணி கறிக்காது அது கறி கறிக்கு அது தக்காளி போட்டதுக்கப்பறோ கொஞ்சமா ஓரளவுக்கு ரொம்ப ஃபுல்லா தண்ணி ஊத்தக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லயே கொஞ்ச கறி வெந்துருக் ஒரளவுக்கு மிதமானதுல கொஞ்சமா தண்ணி அளவா தண்ணி ஒரு ஒரு சொம்பு புல்லா ரெண்டு சொம்பு ஏன்னா நீங்க வீட்ல ஆறு பேர் தான ஒரு சொம்பு இல்லனா ஒன்ற சொம்பு ஊத்தணு ஊத்திட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிருந்தே மூடி வெச்சிட்டு அரிசி ஒரு பதினஞ்சு நிம்சோ பிரியாணி சுமார் ஒரு பதினஞ்சு நிம்ஷோ ஊற வச்சி ஊற வச்சிட்டு எடுத்து அப்படியே கலுவி அரிசிய போடுங்க போட்டு முடிச்சதுக்கப்பறோ உங்களுக்கே பதோ தெரியோ அளவு நீங்க அளவு சுட தண்ணிய அளந்து வச்சுக்குங்க ஒரு ஆறு பேர் இருக்கீங்கன்னா எப்படி சொல்றது ஆ
ப்பா அரிசிய வந்து ஆஃப் பாயில் எடுக்கணுமா இல்ல அப்டியே ஸ்ட்ரைட்டா போட்டுரலாமா
ஹாஃப் பாயில் இல்ல ஆஃப் இல்ல மேடம் அப்டியே போடு ஸ்ட்ரைட்டா போட்லா ஸ்ட்ரைட்டா போட்டு தண்ணி கொஞ்ச சேத்து ஊத்திட்டு முக்கா முக்கால் பொக வந்த வுடனே ஃபர்ஸ்ட் நல்லா கிண்டி விட்டு மூடிருங்க அதுக்கப்பரமு முக்காப் பதோ வந்த ஒடனே ஒரு பத்து நிமிஷ கழிச்சு ஒரு பத்து நிமிஷ இல்ல ஒரு பதினைந்து நிமிஷ நல்லா அரிசி கழுவி நல்லா வேக விட்டு அதுக்கப்பற எடுத்து கொஞ்ச கிண்டி வுட்டு முக்கா பத வந்துருச்சா கொஞ்ச தண்ணியோட இருக்கிறப்ப நீ என்ன பண்ணணு எடுத்து கிண்டிட்டு தம் போடணு தம் போட்டாதா பிரியாணி இதாவு தம்னா வந்துட்டு அந்த தம் போட்டோம்னா அந்த பத உள்ள அப்டியே இது அப்டியே இதாவி ஹீட் ஆகி பிரியாணி க்கு அந்த பதோ வரு அப்ப நீங்க என்ன பண்ணுணா மேல எதோ ஒரு வெயிட்டான பொருள வச்சு அந்த காத்துலா அந்த இது வெல்ல போகாம அந்த சூடு அது வெளியே போகாம தடுக்றதுக்கு எதுனா ஒரு கல்லு முடிஞ்சளவுக்கு என்ன கேட்டா நெருப்பு நெருப்பு கங்கு இருக்குல அடில வேக வச்சு அதயே எடுத்து வச்சோம்ன்னா ஒரு பத்து நிமிஷோ இன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷோ நல்லா எது ஆவிச்சுனா எடுத்து ஒரு கொஞ்ச நேர கழிச்சு பாத்துட்டு ஒரு ஆறு பேர் உக்காந்து சாப்ட்டிங்கன்னா பிரியாணி னா இதுதான் பிரியாணின்னு இருக்கு உப்பு ஏ ஆட் பண்ணலனு சொல்றீங்க உப்பு மொதலே நம்ம ஆட் பண்ணியாச்சு உப்பு கொஞ்ச வேணுனா தேவையானளவுக் போட்டுக்கலா
உப்பு தேவையானளவு கடைசில போணுமா இல்ல தண்ணிலயே போட்டு கரெக்ட் பண்ணி பாத்துக்கணுமா
இப்பல்ல உப்பு தேவையானளவு போட்டுக்கலா உப்பு நம்மதா டேஸ்ட் பாக்குறோமோ பதோ ஆகறதுக்கு முன்னாடி நம்ம தா பதோ ஆகறதுக்கு முன்னாடி போடுறமில்ல சோ அதனால ஒன்னு பிரச்சன இல்லை
இப்ப என்ன நா பிரியாணி சாப்பட போறே நீங்க சாப்ட்டு பேசுறீங்க தெம்பா நா சாப்ட போறே சாப்ட்டு நா நாளைக்கு கால் பண்ற
கண்டிப்பா ஜி நாளைக்கு பேசலா
ம்
என்ன ட்ரீட் பாய்
பாய் பாய்
பாய் பாய்